உஷ் எப்டி இருக் கிங்க
நல்லா இருக்கேங்கங்க எப்டிருக்கீங்க
ஹ நல்லாருக்குங்க அஹ் இப்போ வந்து நீ ஆஹ் நல்லா போயிட்டுருக்குங்க இப்ப வந்து புதுசா நா ஒரு வேல பண்ணிட்டுருக்கே அதனால இப்ப எனக்கு கொஞ்சோ நேரம் போறது தெரியில ஆமாங்க ஆமாங்க புது வீட்டுக்கு போனாங்ளா அது இப்பதான் செட் பண்ணிட்ருக் குறோ நாங்க உம் அதுல பாத்தீங்கன்னா இந்த காய்கறில்லா வெளியில வாங்னா ஒரே மருந்தா இருக்கு அப்டின்ட்டு அஹ் இப்போ வந்து மேல மொட்டை மாடிலியே நாங்க வந்து கொஞ்ச செடி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்ருக்கோ
ஓ சூப் ப்பர்ங்க ஆஹ்
அஹ் நீங்க அந்த மாரி எதாவது வச்சுருக்கீங்ளா
நா வைக்கலங்க ஆக்சுலா பாத்தீங்கன்னா எங்க பெரிம்மா வீட்டுல போட்டிருக்காங்கங்க மொட்டமாடி அப்புடில்ல அவுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஆடு இந்த நர்சிரி இருக்கார்லாங்க
ஆமாங்க
அங்க கூப்ட்டு அவங்களே வந்து ஒரு அஹ் இந்த மொட்டைமாடி தோட்டம் இல்ல அத செட் பண்ணி குடுத்துட்டாங்க இப்ப அவுங்க எல்லாமே மண்ணு அது எல்லாமே எடுத்துட்டு வந்து அவுங்க ஆக்சுலா சொந்த வீடு கட்டிக்கிட் ட்டு போனாங்க கட்டிட்டு போன் வருவீன்னு ஆக்சுலா அவங்க வந்து கட்டும் போதே வந்து இந்த ஆ மொட்டமாடி மாடி தோட்டம் போடுறதுக்காக வேண்டி கட்டினாங்க
ஓ செரி செரிங்க எடோ நல்ல நெறைய எடோ குடுத்தே கட் எப்டிருக்காங்க
எ எடோ குடுத்து எடோ நல்லா இருக்குங்க மொட்டமாடிய எப்படி அம வச்ட்டாங்கன்னா அவங்க அஹ் மொட்ட மாடி நடி முடிவுலலாம் வந்து நடக்கற மாதிரி மொட்ட மாடி ஓர மட் சுத்தி வந்து அவங்க அழகா அந்த தொட் ட்டி மாரியே கட்டிட்டாங்க நம்ப வந்து பூதொட்டி வந்து மண் தொட்டி வக்கிறோம் இல்ல அந்த மண் தொட்டி வெக்காத தா அத அதையே கட்டிட்டாங்கக ம்ம் கட்டிட்டாங்க நல்லா வந்து போட் ட்டு கீழெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கியே கட்டிட்டாங்க
ஓ சேரி சேரிங்க
அதுல வந்துட்டு ஃபுல்லும் நீ இவங்க நர்சரி ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மண்ணு நிற அதாவது அதுக்கு தண்ணி போடுறதுக்கான ஓட்டைகள் எல்லாமே அத மரி குடுத் அது அவங்க வந்து என்னன்னா ஏதோ அந்த சுண்ணாம்பு கலவை அத மாரெல்லாம் சேர்த்து கட்னாங்கங்க அந்தத மட்டும் சும்மா இந்த காங்க்ரீட் மரி மட்டும் கட்டாத ஆஹ் அந்த காலத் து மொரப்படி எ நெறைய கலவையெல்லாம் கலந்து அந்த இதை கட்டுனாங்க அந்த மண் வீடு கட்டுவாங்கல்ல
ஆமான ஓ இது வந்து நம்ம கட்டும்பொழுது இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தா தான் அதுக்கு தகுந்த மாரி கலவையல்லாம் போட்டு கட்ட முடியும் இல்லீங்க
ஆமாங்க அவுங்களே பாத்து பாத்து எடம் வாங்கி வீடு கட்னதில்லியா சோ இத வந்து பிளான் பண்ணிட் ட்டாங்கங்க கீழேல்லாம் செடி எதுவும் வெக்க வேண்டாம் நச நசன்டு எவ்ளோ தோட் ட்டி வாங்கி வெக்கறது அப்டி சொல்லிட்டு அஹ் மொட்ட மாடில தோட்டம் மாரி போட்ரலாம் அப்டி சொ அது வந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்க தாண்டி எடமும் உங்ளுக்கு பெருசா கெடச்சுதா அங்ளுக்கு வில கம்மியா இருக்கவே அதுக்கு சோ அ அது வந்து அதனால மா மொட்டை மாடி போட்டுட்டு ஹ என்ன பண்ணாங்க அங்க பைப்பு அது இதெல்லாம் வச்சுட்டாங்க அப் அப்டியே தண்ணி ஊட்டுக்கலாம்ல செடிங்களுக்கு அத மாரி அப்பறம் அதுல பாத்தீங்கன்னா உங்க மரமே வைக்கிறாங்க இங்க
ஓ மரம் வச்சா அந்த வேர் வந்து செவுத்துக்குல இறங்காதுங்க
ஆ அ அதுதான் இறங்கது அவங்க நல்லாஹ வந்து நர்சரியில அப்பப்ப பாதுகாத்து வுட்டுருவாங்களாம் அத அத வந்து பில்டிங்கோட இவங்க பில்டிங்கோட ஒட்டி அது இருக்காதீங்க அத வந்து மாடியில அது கொஞ்சம் தனியா தனி தொட்டியா கட் டிருக்காங்க இருக்காங்க அழகா அப்டியே அதாவது இவங்க பில்டிங் பில்லர் ரோட ஒட்டுன மாரி இல்லாத அது ஒரு தனி தொட்டியா வருச அதாவது ரவ் அது ஸ்கொயராங்க மொட்டை மாடி சுத்திலும் இருக்கும்ங்க அப்டி ஓரமா கட்டி வுட்டுட்டு தங்க நடுவுலல்லாம் நடந்துக்கலாம் நம்ம ஒ ஏதாவது சேர் போட்டு உக்காந்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா அப்டி அப்பறம் பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க அப்டியே உற்றக்கூடாது அவங்களே பராமரிச்சு இருக்கிறாங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு து உதவி தேவைப்பட்டதுன்னா அந்த நர்சரிக்கு ஃபோன் பண்ணாங்கா அங்கேருந்து ஒரு ஆள அனுப்பச்சி விட்டுருவாங்க அவங்க வந்து இத வந்து திரும்ப நல்ல எல்லாம் பராமரிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவாங்க
ஓ செரி செரிங்க நான் வந்து எப் ப்ரெண்டு சொன்னா அப்டின்ட்டுதான் நான இது பண்ணலான்ட்டு மாடி வீட்டு வந்து இந்த மாடி வீட்டு தோட்டம் பண்ணலாம் அப்டின்னு நினைச்சு இந்த நீங்க சொல்ற மாரி அந்த மண் தொட்டி எல்லாமே வாங்குனேன் ஆனா நீங்க சொல்றது பாத்தா அவங்க கலவையிலேயே கட்டிருக்கிறாங்க ஆன நம்ம இப்ப அப்டி பண்ண முடியாதுங்களே நம் கத்துலயே வீடு வேற கட்டியாச்சு இப்ப அத ஒண்ணும் பண்ண முடியாது அதனால நான் வந்து மண் தொட்டி இதன் தான் வாங்கி வச்சிருந்தேன்
உம் இல்ல மண் தொட்டியே நீங்க அழகா வந்து நர்சரியில வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கலே ஒரு ஸாண்ட் மாதிரி வச்சு விட்டுறாங்கங்க நீங்க தரையில வைக்க வேணாம் மொட்ட மாடில அது ஒரு ஸ்டாண்ட் மாரி ஏ தி தரையிலருந்து இவங்க இப்ப தூக்கி கட்டிருக்க சொன்னேல அது மாதிரியா அவங்க தொட்டு அழகா தொட்டி பேகு இப்பெல்லாம் நிறைய பேர் பேக் ல தானேங்க வைக்கிறாங்க ஆஹ் அந்த மாதிரி பேக்கு எல்லாத்தையும் அவங்க அழகா வச்சுட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு கூட போயிடுவாங்க இப்ப நீங்க வாங்கிட்டு அது வேஸ்ட்டா போ வேண்டாம் இப்பதை நீங்க இதை வச்சுக்கோங்க காலப்போக்கல கொஞ்ச நாள் ஆனா கூட நீங்க அத வந்து ஒரு என்ஜினியரோ யார்கிட்யோ அவர் கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க பில்டிங் பாழாகாத மொட்டை மாடியில மட்டும் கட்டிகொடுத்துருவாங்க
ஓ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம
பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒன்னும் நம்ம அடித்தளம் எல்லாம் போட வேண்டாமே அத நீங்க மொட்ட மாடியில கட்ட றது தானே ஓரமா கட்டிட்டு அழகா அப்புறம் அதுக்கு மேல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பச்சை கலர்ல போட்டிருக்காங்க ரொம்ப வெயில சிலது கருக்காம இருக்கும் ஹ வலை போட்டு அது பண்ணிக்கிறாங்க அதுவும் இருக்கு வேணும்னா அந்த அந்த வலையை கூட நம்ம எடுத்து வுட்டுக்கலாம் வேணும்னா பிரீயா இருக்கணுனாலே எடுத்து
வெயில் அடிக்காத காலத்துல நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் உம் சேரி சேரி
பப்பாளி அதெல்லாம் மரம் தானேங்க
ஆமா பப்பாளிலாம் மரந்தான்
அதுவே வச்சிருக்காங்க அப்றோ கருவேப்ல வச்சிருக்காங்க கருவேப்புல கூட மரமாட்டம் வளருது துல அது ஆஹ் அப்புறம் வந்து ஏதோ ஒரு வாஸ்து மரொனு சொல்லியே ஒண்ணு வச்சிருக்காங்கங்க அது ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த மாரி அ நெறைய அது மரங்களும் இருக்கு செடிகள் அப்பறம் இந்த பழங்கள் எல்லாமே இருக்கு இங்க மொளகா அது இதெல்லாம் சின்ன சின்ன செடியா போட்டு மொளகா எல்லாம் நெறைய வருது
ஆமாங்க என் ஃப்ரெண்டு் வந்துான் செடிகள் தான் நெறைய வச்ச வச்சிருக்கா பாவக்கா செடி பொடலங்கா சொரக்கா செடி இது எல்லாமே பாத்தீங்கன்னாஅவ சும்மா சும்மா ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஆரம்பிச்சதுதான் நீங்க சொல்ற மாரி ரொம்ப பிளான் பண்ணில்லாம் பண்ணல அவ ஒன்னொன்னா வாங்கி அப்பறம் செட் பண்ணதுதான் ஆ இது என்ன பண்றன்னா அவ நம்ம சாப்பட்ற வேஸ்ட் இருக்கு இருக்கு இல்லிங்களா அந்த மிளக தோலு அது அது எல்லாமே பாத்தீங்கன்னா மண்ணுக்கடியில போட்டு வச்சறான் அது ரெண்டு மூணு மாசம் நல்லா மக் க்குனதுக்கு அப்பறம் அதுக்குள்ள ஏதாவது வித போட்டுறதுங்க அது போல அந்த மாரி அந்த மாரி இயற்கையாவே பண்ணிட்டு இருக்கறான்னு வைங்களே சும்மா வீட்லேயே நம்ம வெளிய எதுவும் வாங்கறது இல்ல சும்மா வீட்ல இருக்கறத வெச் கிழ அவ வந்து நான அழுகி போன தக்காளிலாம் அழுகி போச்சுன்னா அதெல்லாம் கொண்டு போய் போடுறது அந்த மாரி பண்ணியே இப்ப பாத்தீங்கன் நெறய செடி வச்சிருக்கா கீர அஹ ஹ் செம்பர் பூக்கள்லயும் நெறைய விதமான பூக்கள் வச்சிருக்கிறா செம்பருத்தி அது இல்லாம இன்னும் ரெண்டு மூணு வித விதமா நல்லா ந
ஆம்மா இது வந்து ஒங்களுக்கு ஈசிங்க இப்ப இந்த கீர தண்டு கீர எல்லாம் வந்து அந்த தண்ட ஒடைச்சு வச்சாலே வந்துரும் இல்ல உங்களுக்கு வேர் எல்லாம் அதுவே புடிச்சுக்கோம்
ஆமாங்க தண்டு கீர புதினா அதெல்லாமே நம்ம ஒடிச்சு வச்சு வந்துரும் நீங்க சொல்ற மாரி வெந்தய கீரனு பாத்தீங்கன்னா வெந்தயத்த போட்டாலே வந்துரும்
வந்துரும் அது ஒண்ணு அப்பறம் அந்த கருவேப் லையும் அந்த குச்சியை ஒடச்சு அத கீத்தி வச்சுட்டோம்னா ஓரத்துல அது வந்துரும் அந்த மாரி அதெல்லாம் ஈசி சியா பராமரிக்றது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரக்கூடியது இல்லியா
ஆமாங்க அவ என்ன சொல்றானா நான அது இப்ப கடக்கே போறது இல்ல நா போய் வாங்கறதே இல்ல எனக் இங்க இருக்கிற கீரையவே நா வந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு வீட்ல செஞ்சுக்கிறே டெய்லியுமே இப்ப கீரை செய்யறே அது இல்லாம காய்களு வந்துருது அப்படி எனக்கு தேவையானது மட் மட்டும்தான் வந்து நான் போய் இப்ப கடையிலேயே வாங்குறேன் அப்படிங்கறான் அந்த அளவுக்கு வந்து அதுவே அவங்களுக் போதுமான அளவுக்கு இருக்குன்னு வைங்களே
ஆமா அது கெடைக்குமங்க ஐயோ ஆக்சுவலா அவங்க எங்க பெரியமா சொன்ன அவங்க என்ன தெரியுமாங்க அவங்க மாடியில இது போட்டிருந்தாங்க அத தவிர கீழ வீட்ட சுத்தி சைடுல வந்து கொஞ்ச இடம் இருக்கு சொல்லிட்டு இந்த பாவக்கா இருக்குல அது ட்ருந்தாங்க அங்க அது அதுக் சின்ன பாவக்கா இருக்குல்ல குட்டி குட்டியா அது வந்து பந்தல் போட்டு அது அவ்வளவு வந்துருச்சு அவங்க கடைக்கெல்லா கொடுத்தாங்கங்க அந்த பாவக்கா அவ்ளோ காச்சு தொங்குது அந்த மாதிரி அப்புறம் பூ பி பூசணி பரங்கி அது ரெண்டுமே வந்துச்சுங்க
வன் அதுக்கெல்லாமே ஆ அது கீழே வளர்றதுதான பந்தல் தேவையில்ல ஆனா கீழ வள கீழே வளர்துன்னா நமக்கு கொஞ்ச பயமா இருக்குல்ல ஏதாவது பூச்சி வந்துருமோ அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சொ பயோ அதுக்காகதா கீழ வைக்கிறது ஆ யோசிக்க வேண்டியதா இருக்குன் ட்டுதா மாடி வீட்டு தோட்டோ போடலான்னு பாத்தோ
உம் ம நீங்க கீழ வந்து வல கிலல்லா போட்டு ஏதோ இப்ப நாயோ பூனையோ அதெல்லா உள்ள வீட்டுக்குள்ள வர முடியாதபடிக்கு இருந்துச்சுன்னா ஓகே இல்லன்னா அதுங்கெல்லா வந்துட்டு செஞ் ஏதோன்னு அசிங்கப்படுத்திட்டு போயிடு இல்லங்க நம்ம சாப்ட முடியாது அது ஒரு
ஆமா ஆமா அது ஒரு பயோ நம்ம அது அது கூட நம்ம கேட் ஓப் ஓப்பன் பண்ணி வச்சாதா வரு நமக்கு வந்து எனக்கு இந்த பாம்புகள்லா வந்துட்டா என்ன பண்றதுன்னுதா ஒரு பயோன்னு வைங்களே
ஆஹ் ஆமா அது வருங்க கொஞ்ச நம்ப அவுட்டர்ல நம்ப வீடு கட்டி போனோன்னாலே அது ஒண்ணு இருக்கு
ஆமா ஆமாங்க உம் கொஞ்சோ அவுட்டர்லதா இருக்கோ நாங்க அதனால சுத்தியு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துக்கு வீடு இல்ல ரொம்ப தூரத்துக்கு கொஞ்ச ஒண்ணுதா வீடு இருக்கு
உம் நீங்க வந்து நர்சரி வந்து கான்டாக்ட் உங்களுக்கு வேணுன்னா நான் அப்ரோம் அனுப்புச்சி வுடுறேன் உங்களுக்கு மெசேஜ்ல கூட நீங்க வந்து இ இப்ப நான் சொன்னேல்ல எங்க பெரிமா உங்க அஹ் ஒருத்தங்கள வந்து தொடர்பு பண்ணி அவங்க பண்ணி குடுத்துருக்காங்கன்ட்டு வேணா நீங்க கேளுங்க நான் அனுப்ச்சி வுடுறேன் அவங்க வந்து உங்க வீட்டுல பாார்த்தாங்க நீங்க சொ உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ உங்களுக்கு புடிச்ச மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க
சரிங்க நீங்க இப்ப வேணா எனக்கு அவங்களோட நம்பர் அனுப்பி வைக்கிறீங்களா
ஆஹ் நான் அனுப்பி வைக்கிறேன் ஆஹ் நீங்க பேசி பாருங்க பேசிட்டு அவங்க நேர்லயே அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் அவங்க நல்லா டிசைன் பண்ணி குடுத்துருவாங்க
சேரிங்க சேரி நீங்க இப்ப பாத்துட்டு எனக்கு அனு நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு அத
சொல்லுங்க சொல்லுங்க சேரிங்க ஆஹ் சேரி வச்சுறேன் ஆஹ்